ஆ கேக்
கேக்கு தோழி
ஆ சரி சரி
அதலலா லீவ் வே ஒன் வீக் உங்களோட தம்பி பையே வேற ஒரு ஊருக் யே அப்றமா சேரி திங்ககெழமையே
ஆ
போயரலா கிணிக்கிட்டு இருக்கு அங்க ஆ கிளாக் பாரு
உம்
போயிட்டு அங்கிருந்து காரமடோ போ போ தோழி ஆன போலா இவுங்க வந்து ரிஷப்ஸன்க்கு காஸ்ட் வக்கிறாங்க தோழி தொிண் ரிஷப்ஸன் கவர்மெண்ட் நிஃப்து கிளம்பி வரேன்னு சொல்லி சொல்லி இருக்காங்க
சேரி சேரி சேரி
நாங்க முன்னாடியே போ
உம்
ஓகே தோ
சேரி‌ங்க தோழி அம்மாக்கு இப்போ உடம்பு எல்லா பரவாலையா கோல்டெல்லா சரி ஆயிடுச்சா
ஆ பரவால தோழி எல்ல நார்மலா இருக்குன்னு காலயில ஏதோ தலை வலிக்குதுன் சொல் போயிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரோ அப்றோ நா சொன்னு சொல்லி சொன்னேன்னு போட்டாங்க
உம்
ஆஎக் க்க நல்லாதா இருக்காங்க
உம் கோல்ட் எல்லா சரியா ஆயிடுச்சு
ஆ கோல்டு பரந்தப்பட்டாங்க அந்த கோல்டுனால இப்போ பரவாயில்ல
ஆமா இப்பல்லா என்னமோ கோல்டு ரொம்ப தொந்தரவு பண்ணதுதான நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லா அவ் ளோ மழை அடிக்கு அவ்ளோ காத்திருக்கு அந்த அளவுக்கு கோல்டே ஆகாது ஆமா ஆனா இப்போல்லா என்னமோ வெயில் அடிச்சாலும் கோல்டு பாமழை பெஞ்சாலும் கோல்ட் ஆயிடுது காத்தடிச்சாலும் கோல்ட் ஆயிடுது யோ ரொம்ப கஷ்டம் சனாக்குன்னா எப்போ பாரு சளியே தீர்றதுல
சிச்சுசா
எப்பவுமே மூக்கு ஒழுகிட்டேதா சுத்திட்டு இருக்கா இத்தனைக்கு அவ வந்து ஐஸ்கிரீம் சாப்றது இல்ல சாக்லேட் சாப் றது இல்ல பிஸ்கெட் சாப்றது இல்ல இருனாலு கோல்டு தீர்தே இல்ல
ஸ்கூலுக்குலாம் போயிட்டு வந்தாயே தந்துருவ தோழி
ஆமா பின்ன காத்தும் அடிக்குது இல்லயா அவ அவ்ளோ தூரம் போயிட்டு வர்துனால காத் த்துலையும் இங்க வந்து சீக்கிரம் ம்
அ நட்ஸ் எல்லாம் வாங்குனீங்களா தோழி வா ன்னீங்களா
இல்ல பிரியா இப்போ ரொம்ப டைட்டு ஆனா ஃபீஸ் கட்டனால வாங்கவே இல்லை அரிசி இருக்கு இன்னும் ஒரு ஒன்றரை கிலோ இருக்கும் சொல்லி ட்டே தான் இருக்க வாங்கிக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு
ஆ ஹ
நீங்க இப்போ ஒரு ஆஃபர் போட்டிருக்காரு ரெண்டு கிலோ கருப்பு க்கனே ஒரு கிலோ மாப்பிளை சம்பவம் மூணு கிலோ வந்து த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் ம் வாங்கணுன்னு சொல்லிட்டா இருக்கேன் நம்ம ஒரு ஆயிரம் ரூவாய்க்கு வாங்கி வெச்சுக்கலாம் ஆயிரம் ரூவாய்க்கு ஒம்பது கிலோ இல்லல்ல சாரி உங்களுக்கு வந்துருச்சுங்களா செரி செரி ஆ இது முன்னூத்தி முப்பத்தி ஆறு ரூவா கருப்பு கவனி அதுக்கப்பறோ இருக்கல்ல ஒரு கிலோ மாப்பிள சம்பா முன்னூத்தி முப்பத்தி ஆறு ரூவா குடுக்குறாங்க பரவாயில்ல எவ்வளவு கம்மி இப்போ இவங்க அக்கா வந்தவங்க கூட சொல்லி
ஆ எப்டின்னு
ஆ சேரி நா ஒரு நம்பரு அனுப்புற அந்த ஆஃபர்ல வாங்கணுன்னு சொன்னா அது போட்டு விட்டுருவ ஆ சேரி தோழி
அவெ எங்க அம்மா வந்து நர்ஸோ
அண்ணாக்கு வொர்க்கெல்லாம் பரவாலியா ஆ ஹ
அப்டியே போயிட்டு இருக்கு தோழி
ஆ சேரி சேரி
இன்னிக்கி கௌவுன்ட்ல இருக்கு
அப்டியா தெரில தோழி எனக்கு இன்னு நா பாக்கல ஆ உங்குளுக்கு வந்துருச்சா நீங்க எழுதி போட்டீங்களா ஆ ஹ
இல்ல தோழி இந்த இருவத் ரெண்டான் தேதி
தோழி
அதுக்கப்பறோ தா எழுதி போடுறாங்களா போய் எழுதணும் தோழி
ஆ ஹ சேரி தோழி அதா ஆயிரத்து ஐநூரூவா போட்டா கொஞ்சோ பரவாலயா இருக்கும்
ஓகே
ஓ செரி செரி தோழி
மத்த ரொம்ப டைட்டா போயிட்டு இருக்கு ஓகே நாங்க ரெண்டு பேரும் வீட்டு செலவு பாத் அதுக்கு நம்ம வேற ஏதாவது ஒரு கமிட் பண்லாம்
ஓ செரி செரி தோழி நானு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்காக தா எல்லா முழு வெயிட்டிங்கு செரி செரி தோழி
ஆ வர வர வெலவாசியு அதிக அதிகமால தோழி ஆக வேண்டியதாருக்கு
ஆமா ம் இப்போ சிலிண்டர் கூட வாங்குனப்போ ஆயிரத்தி நாப்பதுருவா வாங்கிட்டு போனாங்க பெட்ரோலு வெல ஏறிடுச்சு
அது வேற முடில தோழி இப்ப குன்னூர்ல இருந்து இங்க உள்ளூருக்கு மாத்துனுன் சொன்னா இப்ப மாத்த முடியாதுன் சொல்டாங்க இப்ப கேஸ் வர போ ரொம்ப நாளா முடியலனா யாருமே கேஸ் சிலிண்டர் வரல தெரில தோழி
சிலிண்டரு
ம்
ரொம்ப கஷ்டந்தா
பொண்ணு வாங்கிக்கிறாங்க எங்க வீட்ல பக்கத்துலலா வாங்கிக்கிறாங்க
சேரி செரி தோழி சேரிங் தோழி ம் ம் ம்
சமைக்காதுக்கது
என்னதா பண்ண இல்ல அதுக்கப் பற மெசேஜ் கூட பண்ணல நானு சரி கேக்கல ஏ அப்டின் சொல்லிட்டு செரி தோழி
நானு கூப்பிட்ல தோழி ஃபர்ஸ்ட்லா கூப்ட்டாது பேசுவ என்னா தோழி
அவங்கவுங்களுக் தேவ இருந்தா மட்டுதா பேசுறாங்க. அதனால நான் எதுவு கேட்கல.
சரி சரி. பெட்ரோலு
நம்ம என்ன கனவுலயா நெனச்சோ எல்லாரு இப்டி மாறுவாங்கன் சொல்லிட்டு. ம் சூப்பரா இருந்துது.
செழகு
ம்..
ஆமா எல்லாமே போணு அதுல போய்ட்டா நாங்க வந்ததுக்கு அப்றோதா செகெண்டே நாங்க வெளாண்டு முடியு நீயு வந்துட்டு, எப்டியு நம்ம தலைகீழா திருப்பி போட்டுரு பாத்தா ஒரு ஃபேமிலி அப்டியே தலைகீழா திருப்பி போட்டு அது, பாட்டுக்கு நின்னுருசாமா ரொம்ப நேரோ அப்றோ எப்டியோ செரி பண்ணாங்கன்னே தெரில. ஆ அந்த மாதிரி எல்லா டேஞ்சரஸ் கேம்ஸ்லா இருக்கு. ஆ சேரிங் தோழி. என்ன தோழி நாங்க எல்லாத்துலயுமே போய்ட்டு வந்தோ அந்த அன்னைக்கு எந்த பிரச்சனையுமே கெடையாது. நானு, அம்மா, தங்கச்சி, சித்தி பாப்பா பொண்ணு, பின்ன சனா ஷிசா இவரு எல்லாருமே சேந்து போய்ட்டு வந்தோ.
ம் நெறய பேர் போயிட்டீங் போல
ஆமா போயிட்டு அங்க கொழந்தைங்களுக்குனு, சொல்லியே அவங்களுக்கே கூப்புல தோழி இவ்ளோ தூரோ வந்து திருப்பி போணுன் சொல்லிட்டு, கூப்பர்ல
சேரி செரி
சேரிங் தோழி பின்ன அந்த இது போயிட்டு அங்க அந்த ஸ்விம்மிங் ஃபூல்ல பாத்தீனா, கொழந்தைங்க சரியான ஆட்டோ ரெண்டு பேரு இந்த குட்டி புள்ள கூட அவ் ளோ உக்காந்து தண்ணில அடிச்சு அடிச்சு அவ்வளோ எஞ்ஜாய்மெண்ட்டு. அப்டி உக்காந்து வெளையாண்டுருந்தாங்க ரெண்டு பேரு சனா பின்ன தண்ணிய பாத்த சொல்லவே வேணா அப்டியே பேய் மாரி வெளையாடுவா தண்ணில
ஓஹோ
ஆமா நீ ஆமா நீங்க எங்கேயுமே போலையா? டாக் ஷோ போனேன்னு சொல்லி சொன்னீங்க?
ஆ ஓகே ஆமா டாக் ஷோக்கு போன தோழி அப்டியே பையனுக்கு பர்த்டே டிரெஸ் ஷூவெல்லா எடுத்து டு தோழி அப்பறோ மேட்டுப்பா ளையம்ல ஒரு மாமா பையனுக்கு பொண்ணு வீடு மாப்புள அங்க ஒரு நாள் போயிட்டு வந்தோ
ம் சேரி செரி. இனி அண்ணாக்கு ஸ்கூல் லீவ் விட்டாதா எங்கயா போக முடியு ஆஹ
ஆமா தோழி அதா இப்ப நெக்ஸ்ட் வீக்தா போற எல்லாத்தையு பாத் து ரொம்ப நாள் ஆச்சு தோழி அதனால போய் வங்கேருக்கணு
ம் ம் அண்ணாக்கு சாப்பாடுல்லா
வெளிய ஸ்கூல் சாப்பட்லா அப்டில்லன்னா வீட்ல சும்மா செய்ய செஞ்சுதா சாப்புனு தோழி நா மாவெல்லா எதாது ரெடி பண்ணி வெச்சட்டு போனு அ ரெண்டு நா
ஆ
ள்தா தோழி டுவென்டி ஃபிஃப்த் வந்துருவாங்க டுவெண்ட்டி தேர்டு டுவெண்ட்டி
ஓ ஓகே ஓகே
அதனால அட்ஜஸ் பண்ணக்குவாங்க
டூ டேஸ்னா பரவால்ல ஒன் வீக்னாதா கஷ்டோல்ல
டூ டேஸ்தா தோழி அது பக்கத்துல
நீங்க யார்க்கிட்டயுமே
பேசுன மேம் அதா நாங்களு நல்லா பேசு
சேர் சே நீங்க யார் கிட்டயுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லாதீங்க நம்ம இந்த மாரி வேல பாத்துட்ருக் கோ அப்டின் சொல்லிட்டு
இல்ல தோழி நா யார்டயுமே சொல்றதில்ல
ம் ஏனா அதுக்கு ஏதாவது பேசுவாங்ளா அப்ப நமக் கொஞ் சங்கடமா இருக்குல்ல அதனால தா ஹலோ
ஆமா பேசறதே எதுமே சொல்லி க்க வேனா
ஆமா அதெல்லா யாரிப்ப கேக் கறால்ல
செரி எல்லா அவுங்க அவுங்க லைஃப் பாத்து செட்டில் ஆய்ட்ருக்காங்க அது நம்மள பத்திலா
ஆமா ஆமா சேரி தோழி நம்ம திருப்பியு மீண்டும் பேசலா
ஆ செரி தோழி
ஆ